ஹலோ
ம் ஹலோ
சொல்லுங்க
ம் சொல்லுங்க என்ன டாபிக் பேசலா
அதேதா காஸ்டியூமே தா
ஆ ஓகே
சேரிங்களா இப்ப என்னன்னா ஆக்சுவலா வந்து நீங்க சொல் நா நாங்க வந்து இப்ப எப்டின்னா ஆ இப்ப ஃப்ரண்ட்ஸோட போம் போது எல்லருமே வந்து பாத்தீங்கன்னா சாட்ஸ் மோஸ்ட் ஷார்ட்ஸ்ங்கறது வந்து நீங்க சொல்றீங்க டூஃபோர்ட் தா மேக்சிமம் அந்த ஜீன்ஸ் டிரவுசர் அதுவு டிஷர்ட்டு அது எப்பமே ரெடியா இருக்கு ஒரு செட் ஆஃப் டீ சர்ட் ஒரு அ ஒரு ஒரு ரெண்டு ஜீன்ஸ் டிரவுசர் இப்ப நாலு டிஷர்ட் ஜீன்ஸ்ஸோஸ் எப்பமே ரெடி ஆக்சுவலா வெளிய ஏதாவது டிராவல் படுற இருந்தாலு
அதா தெரியுமே ஊட்டியில இருக்க முருகர் கோயிலுக்கே போற மாதிரி அப்டி சொல்றீங்களா
ஊட்டியில்லைங்க கொடைக்கானல்
கொடைக்கானல்ல இருக்கறவங்களுக்கு ஆமாங்க ஊட்டி இல்லங்க ஊட்டி எண்பத்தொரு கிலோமீட்டர் அது ரொம்போ கஷ்டோ தா பாக்கத்துல இருக் க்கு வர முடியாது இப்புடி கானல் அத்திரோ கிலோமீட்டர் தாண்டி போகலா ஆ சொல்லுங்க
அந்த மாரி வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் அவ்வளோதா டிரெஸே அதுக்கப்பறோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருந்தா போது ஒரு பத்து நாளைக்கி வந்து காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிக்கலா அ ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் எதுக்கு அத எடுத்து
அதாங்க உங்களுக்கு பிரச்சனையே இல்ல பொண்ணுங் பாருங்க ஒரே இப்ப நாங்க ஒரு ட்ரிப் போறோம் வச்சுக்கோங்களே ரெண்டு நாள் ட்ரிப்புனு வச்சுக்கோங்களே நாங்க மொத்தோ ஆறு டிரெஸ்ஸாவது வைக்கணு லீஸ்ட்டு எதுக்கு தெரியுமா ஒண்ணு போடுறதுக்கு கேளுங்க அது போடறதுக்கு ஒருவே அந்த டிரரெஸ் நல்லா இல்லன்னா இந்த டிரரெஸ்சு திரும்ப நைட்டுக்கு ஒண்ணு காஸ்ட்யூம் திரும்ப நாளை அடுத்த நாளைக்கு ஒரு வேள அது நல்லா இல்லன்னா இன்னொண்ணு அப்டிங்கற மாரி நாங்க மாத்
அப்புல்லா இல்லங்க ஒரு ஒரு ஒரு ஆக்சுவலா ஒரு பீஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிராயர் ரெண்டு அது இருந்தா போது நைட்டு நைட்டு எல்லாமே டிரவுசர்லதா இருப்போ ஒரு ஒள்ள உள்ள போடற வெள்ள பனியன் இருந்தாலே போது ரூம்ல இருந்து வெளிய போபோது ஒரு ஸ்லீவுலெஸ் பனியன் இருந்தாலே போது உள்ளலா ஒரு நைட் உள்ளாடியே கரெடா இருக்கு அப்பல்லா ஒரு கா சே
பெரிய நல்ல விஷயோ தாங்க பொண்ணுங்க எல்லா அப்புடி போ முடியுமாங்க
நீங்க அப்பேல்ல நீ சொல் ஏங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாரு அந்த மாரி யூஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்றாங்க சாட்ஸ்சு சிலிப்யெல்லா போட்டு யூஸ் பண்ணாதீங்க
பாத்தீங்கல்ல தமிழ்நாடு என்ன நிலமையில இருக்குலேனு பொண்ணுங்க இப்புடி போயிட்டாலு இப்புடி போகாமலே இந்த நிலம தா இப்புடி போய்ட்டா முடிஞ்சது அப்போவு இந்த கோயம்புத்துர்லா இருக் ஏங்க இந்த ஊரு ஊராங்க எப்ப பாரு அந்த ஊர்ல தாங்க இந்த மாரி சீனினே நடக்
ஆட்சி ஆட்சி செரியில்லைங்க
ஏங்க இப்போ திமுக ஆட்சுதாங்க அவ்ளோ நாளா நடந்துச்சு அந்த ஆட்சியில என்னென்னா நடந்துச்சுங்குன்றது அதுவு அந்த கோயம்பத்தார்ல என்னென்னா நடந்துச்சுங்குறது உங்குளுக் த் தெரியுனு நெனைக்கிற இப்பத் திரும்ப அந்த ஊரை பாருங்க என்ன மாதிரிப்பட்ட ஊருங்க மனுச அந்த ஊருக்கு போனங்க சி அந்த ஊர்ல எல்லா எப்புடிதா பொண்ணுங்க வாழ்றாங்களோ தெரில
உங்கள் ராணி மாரி பாத்துப்போங்க நாங்கலா சேரிங்களா அதுவே காஸ்டயூம தா பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா அதுக்கப்புறோ ஒரு கோவிலுக்கு போறோ வச்சுக்காங்களே அப்ப கட்டுவ பாருங்க வேஷ்ட்டிய கோயிலுக்கு மீன்ஸ் வீட்ல இருந்தே ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ